ஆ கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்களா ஆ கேக்குது ஓகே ஓகே ஓகே ஆ வீட்லதா பா இருக்கே
த்து மொட்ட மாட்ல எதாவுது காய போட்ருக்கீங்களா
நானா பா துணிதா போட்ருந்தே என்னாச்சு
இல்ல பா நாங்க ஒரு மூனு நாளெக்கி முன்னாடி ராகி வாங்கனோ
சேரி
அது இருந்துகிட்டு ரொம்ப தூசி படிஞ்சிருக்குது அவங்க கரெக்டாவே அத கிளீன் பண்ணல
ஆ ஆ
சேரி வீட்டுல மாமா என்ன பண்ணாரு அத சரியா கவனிக்கல சரி கூட போன ஆளு நல்லாருக் ன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாங்கி குடுத்து வுட்டாரு
சேரி
அதுல்லா மாவரைச்சு சாப்பாடு செய்யறப்போ ஒரு மாரி நெஞ்சு கறிக்குது நெஞ்சிலயேருக்குது சரியா செரிக்க மாட்டேங்குது அப்டின்ற மாரி சொன்னாங்களா சரி அதுக்கு நா என்ன பண்ணே சரி அத கழுவுனா கொஞ்சோ கிளீன் ஆவு சொல்லிட்டு இந்த ஆரியல்லா போட்டு கழுவிட்டே
ஆ
சேரிங்க வீட்டு முன்னாடி போடலாம்னாக்க எல்லா வெறு மண்ணாவேருக்குது
ஆ
அதுல போட்டா இன்னு மறுபடியு தூசி வந்துக்கோ செரி அதா அ அங்க மாடி மேல போட்டு விடலாமேன்னு சொல்லிட்டுதா
ஆ சேரி இல்லல்ல ஒன்னு பரவாயில்ல போடுங்க ஒன்னு பிரச்சனல்ல ஆனா புறா வைகாதே
அ அங்க தா நா கொஞ்சோ நேரோ உட்காந்துருக்கணு
புறா ஐயோ எவ்ளோ நேரோ வெயில்ல உட்காந்துருப்பீங்க புறா இருக்கு தெர்மா அத கொஞ்சோ காய போடாவது அது மொத்த கூட்டத்தையு கூட்டிட்டு வந்து மொத்தையு திண்ணுடு காலி பண்ணிடுது எழுசி போது நாலு, ஆறு, ஏழு கிலோ கோதும காய வச்சுருந்தே காய வச்சு ட்டு இத்தினிக்கு துணி போட்டுதா காய வச்சிருந்தே இதுக்கு வந்து அணில் சப்போர்ட்டு எங்கனா பாத்துருப்பீங்களா அணிலு அது அவர் வந்து துணியெல்லா கடிச்சு கடிச்சு ஓட்ட ஓட்டயா போட்டு விட்டுருவாரா அந்த துணி இத அது அந்த ஓட்டையிலா இவங்கல்லா வந்து சாப்ட்டுருவாங்களா
ம் நல்லா இருக்கே
அப்டிதா பா பண்ணுதுங்க வீட்டுல மாடில ஏதாது ஒண்ணு காய போட்டுற கூடாது நா சும்மா முன்னாலா வெரும்பனாவே போடுவே போட்டால ஒரு நாள்யே காய வச்சு அப் டியே எடுத்துடுவே காலையில போட்டால சாயங்காலோ எடுத்துடுவே அந்த ஒரு நாள் இதுவே போது காச்சலு
ம்
சேரின்னு இப்ப அப்ப நடுவுல பாத்தா ஒரு அஞ்சு ஆறு கிலோ கோதும எடுத்து போட்டு காலைல போட்டு சாயங்காலோ போறே நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு கிலோ கோதும தா இருந்துது
நா என்ன இல்ல நா என்ன யோசன பண்ணீங்க பக்கத்து வீட்லயு இருக்கு எங்க வீட்டு மாடியில நெறைய இந்த வேல செய்யற சாமான அது இதெல்லா போட்டு வச்சுட்டு இருக்காங்க அதனால சேரி அங்க
வந்து பா போட்டுற தான்ந்தா போட்டுங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா நா சொல்றே இருக் க்கத பாத்தா அதுங்க பண்ற அட்டுலுயியோ தாங்க முடியல அந்த அணிலன்னா அதா துணி மெலிசு துணி கொஞ்சோ காயட்டு சீக்கிரமா தர சூடானா அந்த மெலிஸ் துணில காயு இல்ல அப்டின்ட்டு அந்த மெலிஸ் துணியா பாத்து தேடி தேடி அந்த துணிய எடு போட்டு வச்சா அதுக்குள்ள ஓட்ட ஓட்ட ஓட்ட ஓட்டையா போட்டுற வேண்டியது கடிக்கிற எடோ கடிச்சு இது பண்ண வேண்டியது அழகா துணிய தூக்குதுங்க தெரியுமா என்னதா நீங்க மூடி வச்சாலு அந்த துணியை வந்து அழகா தூக்கி விடுதுங்க தூக்கி எடுத்து சாப்பிடுதுங்க ஐயோ நானு போய் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி
அங்கேயே உக்காந்துருக்கற மாரி இருக்கணு இல்லையா
ஆமா அங்கேயே உக்காந்துக்க மாரி இருக்கணு அததா அந்த துணி என்ன பண்ருவே துணிக்காய போட்றுவே
நீங்க நீங்க வீட்லயே இருப்பீங்களா இன்னைக்கி ஏன்னா நீங்க வெளிய போனா கேட் லாக் பண்ணிட்டு போயிடுவீங்கல்ல அதுக்காக கேக்கறே
இல்லேல்லப்பா கேட்டல்லா சாத்த மாட்டே தொறந்துதா வச்சிருப் ப நார்மலா தா லாக் பண்வே வீடுதா வீட்லருந்தா தா கிரில் கேட்டு இதெல்லா மூடிடுவே பூட்டிடுருப்பே பூட்டிடுவே கேட் இது நார்மலா தா பூட்டி வச்சிருப் ப நாங்க வந்து மேல கேபிள் டிவி கனெக்க்ஷன் குடுத்துருக்கோ அவுங்க வந்து வெக் கே கம்ப கட இது இல்லேன் சொல்லிட்டு எல்லா பொருளு எங்க இதுல தா வச்சுருக்காங்க மாடியில தா வச்சுருக்காங்க
அப்பிடியா இது அங்க உங்க வீட்ல தண்ணியெல்லா கொஞ்சோ அதிகமா இருக்குங்களா
தண்ணியா
ஆமா
எதுக்குப்பா
இல்லப்ப அ தண்ணி அதிகமா இருந்துச்சுனாக்கா அங்கே எடுத்து வந்து கொஞ்சோ கிளீன் பண்ணிக்குவே ஏன்னா இங்கருந்து நா கழுவி அது மறுபடியு அது வேற பேகுக்கோ பேஷன்கோ மாத் தி கொண்டு வரதுக்கு கொஞ்சோ கஷ்டமாருக்கு
ஆ ஹா ஹா அப்பிடி சொல்றீங்களா ஓகே ஓகே ஒன்னு பிரச்சனை இல்லப்பா அதனா ஒன்னு பிரச்சன இல்ல தண்ணில்லா இருக்கு தாராளமா இருக்கு நாலூ டேப் இருக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்னுல்ல சொல்றே அச்சச்சோ போ சொ சொல்லியிருந்தா நா போட்டு கொஞ்சோ உஷாரா சொல்லியிருந்தா நா பண்ணிருக்க மாட்டேனே அப்டின்னு சொல்லிட
இல்லைங்க நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா பக்கத்து வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி கையில்ல மேல மாடி மேலல்லா ஏற முடியாது சேரி அவுங்க என்ன பண்ணாங்க போன வாரத்துல கோதும அஞ்சு கிலோ கோதுமையே நல்லா கழுவி கிழயே கழுவி ண்ணாங்க அத மேல கொண்டு போக முடியல செரி எங்கிட்ட என்ன சொன்னாங்க உங்க வீட்ல பசங்க இருக்காங்களே கொஞ்ச நேரோ அனுப்பி உடுமா பாத்துக்குட்டுன்னு சொன்னாங்ளா செரி நானு பாவோ வயசானவங்க ஒரு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பசங்கள அனுப்பி விட்டே
ஆ ஆ
இந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபோன் அது இது எடுத்து போய் வச்சுக்கிட்டு ஃபோன்ன பாத்துக்கிட்டு அவுங்க பாட்டுக்கு அவுங்க எழுந்து வந்துட்டு இருக்காங்க கீழ
ம்
எல்லா புறாவு போயிட்டு ஒரு கோதும கூட அங்க வைக்கல
ஏதோ பாவோ நா செரி எவ்ளோ சாப்பிட போதுங்க மிஞ்சி போனா என்ன கொஞ்சோ சாப்புடுமா ஒரு புடி சாப்புடுமா அப்டின்னு நனைச்சிட்டு தான்பா விட்டுட்டே சேரி பரவாயில்ல வாயா இல்லா ஜீவனு போ ஏதோ கெடச்சிருச்சி ஏதோ கெடச்ச எடத்துல சாப்டுதுங்க அப்டின்னு அப்டி தான்ப்பா நெனச் ச ஆனா அதுங்க அநியாயத்துக் கு ஒரு நாள்ல நாலு கிலோ கோதும இருந்தோடனே ஹா அப்டியே நெஞ் சே வெடிச்சிருச்சி அதுங்கள பா அடப்பாவீளா அப்டிப் ஒப் பத்து வந்து அப்டி உக்காருது அப்டியே கொத்து கொத் தா அப்டி எடுத்து அள்ளிஅள்ளி தின்னுடுது
ஆமாம்ப்பா
அடச்சிப்போ அப்டின்றது நாள இப்ப மேல கோதுமல்லா காயவே போடுறது இல்ல
ம்
நா எதுவா இருந்தாலு எங்க அம்மா வீட்ல நீங்க அங்கேயே போய் போட்டு வேறு ச இவ்ளோ பெரிய மாடி வச்சிருக்கிங்களேன்னு கேப்பீங்க அவ்ளோலா இல்ல நா ஏ அது உக்காந்துட்டு யாரு உக்காந்து காவல் காத்துகிட்டு இருக்குறது நம்ம பிள்ளங்கள நம்பி உட்ட பூனைக்கு பால் பாலுக்கு பூனை காவலா அப்டிம்பாங்க தெரியுமா அந்த மாரி அதுங்க பாட்டுனு விட்டுட்டு இதோவ்
இ இப்போம எங்க வீட்டு மேல எல்லாம் அந்த ச நறைய அந்த மெட்டீரியல் இருக்கிறதுனால அவுங்க வீட்டு மாடியிலதா நானு ஏதாவது எடுத்துட்டு போய் காய போடுவ அன்னைக்கே பசங்க பண்ண வேலையெல்லா அந்த பாட்டிக்கு கோவோ வந்துருச்சி அதனால பேசவே மாட்டேங்கிறாங்க ஒரு வாரமா செரிமா இந்த வாட்டிக்கு கோதும நானே மாவெல்லா இருக்குது உனக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அவ்ளோ மாவு நானே குடுக்குற இல்ல நானே செஞ்சி வைக்கிறான்னு கூட சொன்ன இந்த பாட்டி ஒரு வார்த்த கூட பேசவே இல்லை அது வேற அந்த பாட்டிக்கு சுகர் இருக்குதா
ஆ
ப் பாட்டிக்குஉங்க வீட்டுக்காரருக்கு சுகர் இருக்கு தாடெய்லி சப்பாத்தி தா செஞ்சி சாப்டுவாங்ளா கால்ல நேரத்துல அதுக்காக தா நா கோதுமையே இதுக் பண்ணி வச்சே ஆனா உங்க பசங்கள நம்பி போட்டதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்ளா நா உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ற ஆமா
பிராடுக்கிட்ட போய் ஹெல்பண்ணுனா நம்ம என்ன பண்ணோ நம்மோ பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே நம்மளாலே முடிஞ்சா தா செய்வோ நம்மளால முடியலனான்றதுக்காக என்ன ஆனா நம்மோ பிள்ளைங்க நம்மோ அது விளையாட்டா இருக்குங்க
அந்த பாட்டிக்கு கோவந்ட்டு கோவோ வந்தத் இல்ல அதனாலதா செரி அங்க போட கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க செரி அதா அவ்ங்க உங்க மாடி கொஞ்ச பெருசா இருக்குமே அங்க போடலாமேன்னு சொல்லிட்டு உங்கள கேக்கலான்னு சொல்லிருந்த அப்பாம் போன் பண்ண
போடுங்க நல்லா பாதுகாப்போட போடுங்க எல்லா பக்கமும் மூடி ஏதாவது அந்த சைடுலலா கொஞ்ச கூட கேப் இல்லாம நல்லா மூடி வச்சிட்டு போட்டாதீங் போட்டிங்னா தப்பிச்சிங்க இல்ல அந்த ரவ க அந்த சின்ன கேப்ல கூட வாசனை புடிச்சிட்டு வந்துருங்க அது அது எப் அது அணில் இருக்கு அணிலு தா ரொம்ப மோசமே
ம்
ரவ தா தம்மாதுண்டு தா சகத் க ச அதாவது கடுகு சிறுசா இருந்தாலு கார குறையாதுபாங்கள தம்மா துண்டு எவ்ளோ தா என்னடா அது பண்ணுற போதுன்னா அந்த துணிய பாருங்க அவ் எத்தன துணி தெரியுமா நா கிழிச்சி வச்சிருக்கே இந்த துணி காயயத் காய அதுல போ போட்டு காய வைக்கிறேன்ன அதுனால என்ன பண்ணிட்டுறதுனால அவ்ளோ பெரிய மொட்ட மாடி இருக்குன்தா பேரு எல்லாத்தையு எங்க அம்மா வீட்லயே கொண்டு போய் நீயே எல்லாத்தையு பண்ணி எனக்கு கவர்ல போட்டு கொடுத்துருமா அப்டின்னுருவ
ஆமா காலையில இருந்துதா அந்த வாசத்த புடிச்சிக்கிட்டே வருதுங்க எங்க வீட்டு முன்னாடி அப்படிதா ஒரு அணில் வந்து சேர்ந்துகிட்டு குட்டி போட்டுருச்சு மூனு குட்டி எதோ போட்டிருந்துச்சு சரி அதுக் கு பயங்கர பசி எடுத்துக்குச்சின்னாக்க நீங்க எங்க வீட்ட சுத்தி எவ்ளோ வீடு இருக்குதோ எல்லா வீட்டுக்கு சமைரூம்க்கே போகுது அது யாராவது எங்கயா சாப்பாடு கெடச்சா அது பாட்டுக்கு அது இருந்துக்கு இல்லனாக்கா அவ சமையல் ரூம்கே போயிட்டு அந்த குக்கர் மேல எல்லா அது அழகா அதெல்லா அழகா தள்ளுது இன்னைக்கு அது பண்ண வேலையெல்லா நா எங்க பைய சைலன்டா வீடியோ எடுத்திருக்கா நல்லா அந்த குக்கரு மூடி தொறக்க முடியாம அந்த விசில புடிச்சு தூக்குறது கீழ கிராக்கிண்ணி பிளேட்டு தள்ளி உற்றது அது அழக தள்ளிட்டு உள்ள
அ அதெல்லா பாக்க அழகாதாம்பா இருக் கு நீ வேற நா எ வீட்டுல அடுப்பு சிம்மி வச்சிருக்கே பொக போறதுக் காக இது அடிச்சுமினி இது போட்டு வச்சிருக்கே அத மொத் ததையு அந்த பழுப்பு இந்த பக்க வரியா அந்த பக் கோ அடைக்கிறம்பாருன் துணிய வெச்சு அடச்சா இன்னொரு பக்க ஓட்ட போட்டு கடிச்சு வெளியே வருதுப்பா பொருளு வீணாவே போயிடுச்சு
ஆ அது பயங்கரமா கடிக்கு இல்ல எலி மாரியே கடிச்சு எல்லா ஓட்ட பண்ணு
அது எல்லாத்தையு கடிச்சு போட்டுருச்சு நா அத யூஸ் பண்ணவே இல்ல அதுல வந்து அந்த அது அந்த ஓட்ட வழியா பொக போகுனு அது மொத்த குப்பயு கூட்டு வந்து வச்சு அதுல கூண்டு கட்டி வச்சிருந்தது அட ச்சி போனு மொதல்ல தொரத்தி விட்ட அப்றம் பாத்தா குருவி வந்து மைனவோ எதோ வந்து கூடுகட்டி இருந்தது ஐயோ குட்டி எல்லா வேற போட்டுருச்சு ஒரே கிச் கிச் கிச்னு அந்த அந்த அந்த சிம்னிக்குள்ள இப்ப அதுங்களுக்கு வீடு மாதிரி இருக்குது ப பதனஞ்சாயிர எனமோ அந்த பாத ஜிம்னிய வாங்கி வெச்சு யூஸ் பண்ணலான் ஆசை கு வாங்கி வெச்சா இந்த ஜீவராசிங்க எல்லா குடும்பம் பண்ணிக்கிட்ருக்குங்க
மாமா விடுங்க அதுவு உங்க குடும்பத்துல ஒன்னா வாழட்டுமே
அணில் பண்ண ஆரம்பிச்ச வேல புள்ளையார் சுழி போட்ட வேல எங்கெங்கெல்லா ஓட்ட போட் உள்ள அது நா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன் தா எல்லாத்தையு போட்டு அடச்சு வச்ச இது அட்ட இதெல்லா மொத்ததையு எடுத்து ஓட்ட போட்டு வச்சிருச்சி அட ச்சி போன் விட்டுட்ட
சரிப்பா சரி வெயில்லு கொறஞ்சுரு வெயில்ல ஏற எறவே வந்து சீக்கிரமா எல்லா கிளீன் பண்ணி அங்க வெயில காய போட்டுருவ அ இருங்க நா ஆ சீக்கிறமா எவளோ ச்சீக்கிர முடியுமா அவ்ளே சீக்கிரோ கொண்டு வந்தற்றே
ஓகேப் ஓகேப்பா ஓகே ஆ் ஆ
ஆ